போலிங்
நா நல்லா இருக்கேன் தோழி நீங்க
க்கந் தோழி மத்தியானோ உணவுஸ் சமச்சாச்சா சாப்டீங்களா
ம் இதுக்கப்பறமாதாமா நீங்க
அ நானு இனிமேதா சாப்புன்னும் தோழி மழ பெய்துங்களா அந்த பக் கவுண்ட்
ஆஹா இல்ல இல்ல இந்தப் பக்கல்ல மழையல்லாம் பெய்யல சம்ம வெயில் அடிக்குது
இங்கியு அப்டிதா இருக்கு தோழி வெப்பம்நிலை எப்டி இருக்கு
இல்லே ஓவராதா இருக்கு திடீர்னு மழைப் பெய்
ம்
இப்பிடின் வெயில் அடிக்குது அந்த வானிலை மாரி மாரி வறதுக்கு கொஞ்சோ
கஷ்டமா இருக்கு ஆமா ஆமா சோர்வாயிதுல்ல வெயில் அதிகமா இருந்தா
வெயில் அதிகமான
ஒடம்பு சோர்வு தன்மை வந்து வருது ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா தோழி
ம்
என்னான்
உம்
இது உங்க து எடத்துல வந்து பேருந்துெல்லா எப்பிடி தோழி அடிக்கடிக்கு வருமா இல்ல வந்து ம்
இல்ல நேரத்துக்குதா போறோ மொத்தோ எங்க ஊருக்கு வந்து நாலு பேருந்து இருக்கு அது வந்து டைமிங் அந்த நேரத்த பொறுத் த்து வரு ஆமா காலையில மூனு மணி கி ஆரம்பிச்சுதுன்னா த்தாய்ட்டு ஒரு பதினொன்ற அந்த மாதிரி வரைக்கு வரு நேரம் பொறுத்து நாலு இருக்கு நளுமே வந்து அந்த மாரிதா வரும் ஆமா மாத்தி மாத்தி தி வரு எங்க வீட்ல இருந்து ஒரு மெயின் எடத்துக் வந்து ஒரு டைமுக்கு அப்புறமா இன்னொரு ட்ட எடத்துக்கு ஒரு டைமுக்கு அந்த மாதிரி மாரி மாரி
ஓ சரி சரிம்
மே வந்து ஒரு எடத்துக்கு போல ஒரு ப்பிடியே நிறுத்தத்துக்கு போல வேற வேற நிறுத்தோ வேற வேற ஏழை ஆ ஏரியாவுக்கு போறதுனால டைமிங் மாறு ம் உங்க ஏரியால
எங்களுக்கு அங்க அடிக்கடி பேருந்து பயணம் வந்து இருக்கும் தோழி நேரத்துக்குன் கெடையாத எப்ப போனாலு பேருந்து முன் ம்
ம்
அதனால நானு வந்து பேருந்து பிரச்சன கெடையாது
ம் எங்க ஊர்ல பேருந்து பிரச் பிரச்சன அதிகமாவே இருக்கு அதுவு இந்த வெயில் டைம்ல வந்து இந்த பதுனொன்றை க்கு மேல வந்தோன்னா இருக்கவே இருக்காது பதுனொன்றைல இருந்து ஒரு மூணு மணி வரையு இருக்காது பேருந்தே பே இருக்காது